வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க
வீட்டெல்லா சுத்த பண்ணிட்டு இருக்கறே நீங்க
ம் நானு சும்மா யோசிச்சுட்ருக்கே ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜல்லா வருது இல்ல ஏ அக்கா பொண்ணு வேற வயசாயிடுச்சு நாலு வயசு ஆயிடுச் ச்சு அவளுக்கு ஸ்கூல் சேத்தனு அதுக்கு தா பாத்துட்டுருக்கே நானு அக்காவுந்தா போவோ மாமா எப்பயாந்தா வருவாங்க
ஓ சரி சரி
அதுக்கு பாத்துட்ருக்கோ எந்த ஸ்கூல் போணு அப்டின்னு சொல்ட்டு
ஆ ஆ நல்ல ஸ்கூல்லா பாத்து
என்னங்க
விஜயதசமியப்ப சேக்கலான்னு பாக்குறீங்களா
புரியல
விஜயதசமியப்ப சேக்கலாம்னு பாக்குறீங்களா
ஆ ஆம்மா ஆம்மா விஜயதசமி அன்னைக்கு சேத்து மோது தான மு ஆ கல்வி நல்லா வள வளரும் அம் நடுல கல்வி எதுமே அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அ எப்டின்னா அவங்களுக்கு வந்து அந்த கல்வி அறிவு வந்து எப்போமே இருக்கு இந்த விஜய் விஜயதசமி நால சரஸ் வதி சாமிக்கும்புடும் போது தான நம்ம பண்றோ அப்ப சரஸ்வதி சாமி வந்து கல்வி தர சா சாமில அதனால
சேரி சேரி நல்ல விஷயந்தா கொழந்தைங்கல ஸ்கூல் சேக்றது நல்ல விஷயந்தான
ஆமா ஆமா
வேற என்னக ஆ அரிசில்லா தட்டுல வச்சு அந்த மாரில்லா எழுதுவீங்களா ஸ்கூல்லயே ரெடி பண் ன்னே வச்சிருப்பாங்களா
ஆ ஆமா அக்கா ஒரு ஸ்கூல் பாத்ருக்காங்க அதா பேசிட்டுருக்கோம் அவுங் என்னன்னால்லா பண்ணுவாங்கன்னு சொல்ட்டு கால் பண்ணி சொன்னாங்க பாப்பா வந்து காலைல அ எட்ர மணி பக்கமே அழைச்சிட்டு போயிணு அப்டின் சொன்னாங்க அப்பறமேட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நேறோ பிள்ளை எல்லாத் தையு உக்கார வைப்பாங்களா முன்னாடி பிரின்ஸி்பல் ரூம் முன்னாடி அதுக்கப்புற பிரின்சபல்லு ஆம் என்னென்ன ஸ்கூல் ஸ்கூல்லோட ரூல்ஸ்சு ப்ரொசீஜர் அதெல்லா சொல்வாங்களா அது சொன்ன பிறகுதா அ ஒவ்வொரு ஸ்டாபு ஒவ்வொரு நா பிள்ளையெல்லா கூட்டிட்டு போயீ அந்த அரிசியில்ல தமிழ் எழுத்துல்லா ஆ அ ஆ அதெல்லா எழுத வேப்பாங்க அப்டி சொன்னாங்க அதுக்கப்புறோ ஒரு அதுவே வந்து ஒரு ஹாஃப் டே ஆயிடுமா அதுக்கப்புறமேட்டு பாப்பாக்கு ஏதாவது ஊட்டி விடுறதுக்கு எ விட்டுடு வந்துருங்க ஆ கொஞ்சோ நேரம் வேலாண்டுட்டு அப்புறமேட்டு கிளம்பட்டு விஜயதசமி அன்னைக்கி அப்படின்னு சொன்னாங்க
பசங்களோட பழகுவாங்கல்ல அதனால சொல்லியிருப்பாங்க எ பையன கூட இப்பதா சேத்தோ லா போன வருஷத்துலதா சேத்தோம்
ஆ
அங்கேயு அப்படித்தான் பண்ணாங்க அரிசில வந்து ஒரு தட்டுல கொட்டி வச்சிருந்தாங்க அப்ரோ அதுல ஆ போட சொன்னாங்க ஆ ஆமா நா ஒ அம்மா ஒரு வாட்டி கை பிடிச்சி எழுதுங்க அப்பா ஒரு வாட்டி கை பிடிச்சி எழுதுங்கன்ட்டு அப்ரோ அவங்க மிஸ் ஒரு வாட்டி எழுதுனாங்க ஏ எல்லா குழந்தைகளையுமே அது மாரி அவங்கவுங்க அப்பா அம்மா எழுத த ஸ்கூல் சேத்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா போறாங்க இப்ப நம்ம பையன் பெரிய பையன் ஆயிட்டா ஸ்கூலுக்கு வரளவுக்கு பெரிய பையன் னா ஆயிட்டான்ட்டு அப்ற அப்படியே ஒரு வர்ஷோ ஓடி போச்சு இப்போ வந்து ரெண்டாவது வர்ஷோம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு என் பைய
சரி சரி மொத நாள் வந்து அம்மா நம்ப கூட இருக்கோனு சொல்ட்டு அம்மா சொந்தக்காரங்க கா சித்தி இது மாரி இருக்கோன் சொல்லிட்டு அழுவாம இருப்பாங்க அப்ரோஸ் லீவு முடிஞ்சு கூட்டிட்டு போய் விடும்போதுதான் நல்லா அழுகுவாங்க
அது என் பைய பரவால்ல எப்படின்னா ரெண்டு நாள் அழுதா அதுக்கப்ரோ வந்து பரவால்ல இப்பல்லாம் நா கூட இது இந்த தடவ பெரிய லீவ் முடிஞ்சுட்டு ஹா முழு பரிச்ச லீவ் முடிஞ்சிட்டு மறுபடியு போறப் போ பசங்க ஃபீல் பண்ணுவாங்களோன்டு எனக்கு ஒரே கவலையாவே இருந்துது எப்பிறா இப்போ அனுப்புறது வை க்கிறதுன்டு ஆனா எ பைய பாத்தா ஃபீல் பண்ணவே இல்ல அவ அவ வந்து ஜாலியா கெளம்பி போய்ட்டா அவ வந்த நண்பர்கள் எல்லா பாக்க போறங்குற ஒரு சந்தோஷத்துல
அ ஜாலியாவே கெளம்பி போய்ட்டா
ஆமா ஆமா மொத வருஷோ ஒரு ஒரு மாச தா அலுவாங்க அதுக்கப்புறோ வந்து அங்க போய் அவங்க ஃபிரெண்ட்ஸ் ஸு நண்பர்கள் எல்லா பாக்கும்போது எல்லா ஜாலியாயிடுவாங்க அங்க போன ஜாலியா இருக்கலா மிஸ் பக்கலா படிக்கலா ஒரு பிஸியாவே இருப்பாங்க நம்மளுக்கு அவுங்க அம்மா கூ கூட இருக்கணும்ன்றது வந்து இல்ல ஏன்னா வெளியே போனும்ன்னா கூட இருக்கணும்
ஆ பள்ளிக்கூட முடிச்சு வீட்டுக்கு வந்த ஒடனே எப்டின்னா இப்ப டே ஒரு ஸ்நாக்ஸ் ஸு குடுத்தோமா சாப்பிட்டு அப்புறோ அவங்க பாட்டுனு வெளையாடுறது வைக்கிறது பெருசா நம்பல எதிர்பாக்கறதுல்ல கொழந்தைங்க வந்து இல்லனா முன்னாடிலா அம்மா இருக்கணு அம்மா இருக் கனு பாத்துட்டே இருப்பாங்க இப்ப அந்த மாரில்லா பிரச்சன இல்ல அவங்க ஃபிரீயா இருக்குறாங்க
ம்
ம் வேற நீங்க எப்டி செலப்ரேட் பண்ணுவீங்க சரஸ்வதி பூஜ ஆயுத பூஜையெல்லா எப்டி கொண்டாடுவீங்க
இதோ ஆயுத பூஜ ஒன்னு இல்ல இங்க நாங்க காட்ல தான இருக்கோ ஒரு ரெண்டு மூணு வருஷோ தா நாங்க டவுன் சைட் இருந்தோ டவுன் சைட் இருக்கும் போது வந்து சும்மா வீட்டுல மட்டுதா அ வீட்டுல அந்த டூ வீலர்லா இருக்கு டூ வீலர்லா கழுவி அ பட்ட போட்டு அ சந்தன வெச்சு குங்குமம் வெச்சு அப்புறோ வீடுலா அன்னைக்குதா வலி அ சுத்தமா தொடச்சிட்டு அ வீட்டுக்கு கதவுல சாமி ரூம்ல அப்புறோ ஜென்னல் அது மாரி எடத்துல அ விபூதிப்பட்ட போட் டு அப்புறோ சந்தன கொஞ்சோன்டு தெளிச்சு குங்கும வெச்சு பொட்டு வெச்சு அப்பா டைலரா ஆ டைலர் மிஷின்னு அதுக் கு வந்து பொட்டு வெச்சு அ சும்மா துடைப்போ ரொம்பல்லா தொடைக்கறதுல்ல அப்புறோ ஆயில்லா போய்டுச்சுன்னா திட்டுவாரு
ஆமா ஆமா
ஆ
நம்ப செய்யற வேலையில இதுல கொற கண்டுபிடிக்கிற மேரி ஆயிறு அப்பறோ அதுக்கு ஒரு தி ட்டு வாங்கற மாரி ஆயிடு
ஆமா ஒரு டைம் அப்டிதா தொடச்சிட்டே ஆயில்லா போயிடுச்சு வலுவலுப்பு இருந்தா தானே மிஷின் ஓடு அத ஆமா ரொம்ப திட்டிட்டாரு எதுக்கு இந்த தேவ இல்லாத வேலலா பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னு சொல்ட்டு
ஆ ஆ
சும்மா அந்த நூல் மட்டு இருக்கறத மட்டு தொடச்சு வுட்டுட்டு
அ சின்ன சின்னதா வேலைய மட்டு பாத்துக்க வேண்டியதா
ஆ பொட்டு வச்சோம்னா துணி வெள்ள துணி வெச்சு ஏதாவ்து தெச்சாருன்னா அதெல்லா எதா ஆயிடுன் சொல்ட்டு சும்மா விபூதியால மட்டு தெளிச்சு வுட்டுட்டு லைட்டா ஒரு ஒரு ஒரு பாயிண் மட்டு வெச்சுறது குங்குமத்த அவ்ளோதா வேற எதுவுமே வைக்கறது இல்ல அப்புறோ துணி ஏதாது கரயாயிடுச்சுன்னா திட்டுவாங்கல்ல அதனால சொல்ட்டு வுட்டுட்ட அப்புறோ பக்கத்து வீட்ல புரியில
நாங்க வந்து எப்டினா சரஸ்வதி பூஜ ஆயுத பூஜைனா எங்க கிராமத்து அப்பாம்மா இருக்கிற சைடுக்கு போய்ருவோ ஆ அங்க வந்து எப்டினா இந்த ஜே சி பி ட்ராக் ட்ரு இதுமேரிலா வச்சிருக்றாங்க அதுனால வந்து அங்க வந்து இப்ப நல்லா இருக்கு படைக்கற்துக்கு அப்டிலா அதுல வந் ஃபஸ்ட்டு வந் து இந்த வண்டிக்கு வசி எல்லாத்தையு கழுவிட்டு அதெல்லா சுத் தம்பண்ணி முடிச்சுட்டு அது எல்லா ரெண்டு மூணு ஜே சி பி ட்ராக்ட்ருலா இருக்கு அதையெல்லா கழுவி முடிக்கிறக்கே சாய்ங்காலம் போலாயிரு
அடா
அதுக்கெல்லா கழுவி முடிச்சுட்டு அப்பற வந்து அந்த அந்த படைக்கிற அன்னைக்கு பக்கத்துல எல்லார்த்தையு வர சொல்லிருப்போ நம்ப சோ சித்தி பெரிய்ம்மா அந்த மாரி மாமா அத்தைன்ருப்பாங்கள அவ்ங்க எல்லார்த்தையு வர சொல்லி இருக்கிறது
செரி செரி
அவ்ங்க வந்த பிறகு என்ன பண்றதுனா அவ்ங்க வர்றதுக் குள்ளே நம்ம அந்த வாகனங்களையெல்லா எல்லா கழுவி சுத்த பண்ணிற்ணு சுத்த பண்ணிட்டு அப்ற அவ்ங்க வந்ததுக்கப் சின்ன பசங்கலா நா சந்தன வக்கிறே குங்குமம் வக்கிறேன் எடுத்துட்டு வெளையாண்ட்டு கெடப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அப்றோ எடுத்து அ அவ்ங்கவ்ங்க விருப்பப்பட்டவ்ங்களுக் கைல குடுத்றனுனா எல்லா வாம் நா வெக்க சொல்ற எடத்துல பொட்டுலா வெச்சு விட்ருவாங்க பொட்டு வெச்சிட்டு சந்தன குங்கும எல்லா வச் சுட்டு மால ஒரு ஒரு வண்டிக்கு மால தனித்தனியா பெரிய பெரிய மால வாங்கிட்டு வந்துருவாங்க ஏனா அடுத்த நாள் வந்து அந்த டிரைவர்களுக்குலா என்ன ஆசைனா நம்ம வண்டி எவ்ளோ தூர அலங்கார பண்ணிருக்குறோன்றத வெளிக் காட்டிக்கணு
ம்
எ வண்டிதா இன்னைக்கு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்குறோ அப்டின்ற மாரி காட்டிக்கிறது
ஆமா ஆமா
ஆ அப்டி காட்டிக்குவாங்க அதுனால அவ்ங்க அந்த உள்ள உன்னு பொம்மா அது இதுனு பசங்க வாய்ன்னு வந்து எல்லா கட்டிவுட்டுட்டு இருப்பாங்க
ம்
ஆ நம்ம எதா செலவு பண்ண சொன்னா கூட செலவு பண்ண மாட்டாங்க ஆனா அந்த வண்டிக்கு செலவு பண்றதுனா அந்த டிரைவரு பா பசங்க வந்து அவ்ளோ ஆர்வமா அத இதையு வாய்ன்னு வந்து கா க தோரண அது இதுன்னு உள்ள கட்டிவுட்டுகிட்டு அந்த கலரு கலரா அந்த வண்ணக் காகிதங்கள்லா வாய்ன்னு வந்து கட்டிவுட்டுக்குவாங்க
அப்றோ அந்த சாய்ங்கால எல்லா கெஸ்ட்லா வந்ததுக்கப்றோ அம் இது சோ கடல பொறி எல்லா வச்சு ஆனத்தனைக்கு எல்லா விரதங்கூட இருப்பாங்க
ஆமா ஆமா எங்க மாமா கூட வில்லேஜ்ல அ க கிராமத்துலதா இருக்காங்க ட்ரக்கு நெல்லு வண்டியையு வெச்சிருக்குறாங்க
செரி செரி
ஃபுல்லா கூட அவ்ளோ நல்லா பாத்துக்குவாங்களான் தெரியாது சும்மா சேருப்பட்டா தொடச் சுடுவாங்க ஆனா அந்த ஆயுத பூஜ க்கு மட்டு ஆ அங்க பக்கத்துலே ஏரி இருக்கா ஏரிக்கிட்ட எடுத்துட் போயி அ ஒரு நாலஞ்சு பேரு போயிடுவாங்க ரெண்டு வண்டி கழுவணுல்ல
அதா அதா இங்கேயு அது மாரிதா ரெ பசங்க எல்லாரு வந்துஸ் சேந்து மொத்தமா கழுவிக்கிட்டே தா இருப்பாங்க சாய்ங்கால வரைக்கு காரு வண்டி அது இதுன்னு எல்லா கழுவி முடிக்கிறக்குல்ல சாய்ங்காலம்
ஆ ஒரு சின்ன மோட்ரு வேற இருக்கா தண்ணி எரைக்கிற மோட் ட்ரு அந்த மோட்ரு எடுத்துட்டு போய் தண்ணில விட் விடுவாங்க தண்ணி வந்து அப்டியே அ நம்ம நார்மலா பைப்ல வர வர தண்ணி எவ்வளோ ஃபோ ஃபோர்ஸா இருக்கு அது மாரி ஃபோர்ஸா அடுச்சு கழுவிட் ட்டு நல்லா சோப்புத்தூல்லாம் போட்டு கழுவி அங்கயே நல்லா அப்டியே பாக்கவே புது வண்டி மாரி இருக்கு அத எடுத்துட்டு போய் அப்டியே குடுத்துருவாங்க பெயிண்ட்ஷாப் பெயிண்ட் கடேல குடுத்துருவாங்க போயி எங்கெங்கெல்லா விட் விட்ருக்கோ அங்கங்கெல்லா பேர் எல்லா மறுபடியு எழுதி அதுக்கு அந்த குட்டி வாழ மரோ அதுக்கு அந்த ஜிகி ஜிகின்னு தொங்குற பேப்பரு அந்த வீல் இருக்குல்ல அதுக்கெல்லா பாத்தீங்கன்னா ஸ்டிக் க்கர் வாங்குவாங்க கிளார் அடிக்கிற மாரி நை ட்ல போனா ரேடியம் கலர்ல தெரியுல்ல அதல்லா வாங்கிட்டு வருவாங்க அந்த திரு ப்புறோல ஆ ஆ ஸ்டேரிங் அதுக்கல்லா அந்த கொஞ்சோ ப்ரிஸ் சியா இருக்க மாரி எப் ம் எல தொங்குற மாரி இல்லன்னா ஜிகு ஜிகுன்னு தொங்குற மாரி அதுக்கு அதல்லா வாங்கிட்டு வந்து அலங்கு பண்ணி அப்பறோ சாய்ந்தரோ பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு வண்டியே புது வண்டி மாரி இருக் கு இப்பதா ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாரி இருக் கு அந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க அ பொறி எப்டியு ஒரு மூட் ட பக்கோ வாங்கிருவாங்க ஏன்னா அ சித்தப்பா பெரியப்பா அப்டியே கிராம தான கிராமனாலே எல்லாருமே தெரி தெரிஞ்சவங்க தா பெரிப்பா சித்தப்பா மாமே மச்சினே எல்லா அப்டிதான
கண்டிப்பா
எல்லாருக்கு பொரி பழோ பூவு படச்ச அந்த கொஞ்சூண்டு சக்கர பொங்கல் வப்பாங்க சக்கர பொங்கலு அப்பறோ வேற என்ன குடுப்பாங்க ஆ கல்ல உருண்ட எள்ளுருண்ட அதல்லா வச்சு குடுத்துருவாங்க
அப்பறோ இந்த சுண்டெல்லா வேக வச்சு அதுல மொளகா தேங்காயல்லா துருவி போட்டு அது ஒரு இது மாரி பண்ணி எல்லா அந்த க கடல வாங்கி சாப்பற்றதுக்குதா ஆசப்படுவாங்க அந்த சுண்டல் வாங்கி சாப்பற்றதுக்கு தா
ஆமா நாங்க எங்க வீட்ல செய்ய மாட்டோ பக்கத்து வீட்ல பெரியம்மா இருக் காங்களா அவுங்களு சாமி கும்புடுவாங்க அவுங்கள்ட்ட போய் வாங்கி சாப்ட்டற்றது
சேரி சேரி அதா அது அன்னத்தன்னைக்கு அந்த பொழுது போறதுக்குள்ள ஜாலியா இருக்கு எல்லா பசங்க அந்த கொழு கட்டயு அதையு இதையு செவஞ்சு வச் வச்சுகிட்டு அவுங்கவுங்களுக்கு என்னன்ன புடிக்குதோ அன்னதன்னைக்கு எல்லா செஞ்சுருவாங்க அப்பறோ ஏ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவுங்க அந்த சைக்கிளு கா குட்டி குட்டியா காரு வண்டி அது இதுன்னு வச்சிட் இருக்காங்கல்ல அத எடுத்துக்கிட்டு ஏ வண்டிக்கு பொட்டு வைங்க ஏ புக் புக்குக்கு பொட்டுவைங்கன்னு பெரிய அட்டகாசம் பண்ணுவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
அப்பறோ மறுநாள் ஸ்கூலுக்கு போறப்ப அந்த புக்குல இருக்குற பொட்டல்லா எடுத்து எ நண்பர்கள்ட்ட காட்னமா எல்லா எல்லாரு வச்சுட்டு வந்தாங்க அப்டி இப்டின்னு அவுங்களுக்கு அது ஒரு சந்தோஷோ அவுங்க விளாட்ற பொருள எல்லா எடுத்து எடுத்து பொட்டு வச்சுக்கறது அது ஒரு சந்தோஷோ சேரி
சேரி ஓகே மறுபடியு கூப்பற்றே கொஞ்சோ வேல இருக்கு
ஆ சரி அப்ப பாருங்க ஆ
ஆ